ஹலோ கேக்குதா
கேக்குது
முந்தா நேத்து செரியான சம்பவோ நடந்துருச்சு ஆ என்ன தெரியுமா நாங்க அங்க போனோ அதெலா சொன்னே தானே அன்னகி கி அங் போயிட்டு திரும்ப நா வந்து நடந்து வன்டிருக் க எயா பக்கத்துலயே வண்டில அவே வன்டு இருக்கா வண்டி நின்றுச்சி பெட்ரோல் இல்லாம
சேரி
அப்புறோ என்ன ஆயிடுச்சி ஒன் வே தானே இது அதனால என்ன பண்ணிட்டாங்க அவுங்க அந்த பக்கோ க்ராஸ் பண்ணிட்டு தள்ளிகிட்டுருக்காங்க வண்டிய ஃப்ரெண்டு தா தள்ளிட்டு இருந்தா இவ வந்து நடுவுல டப்புன்னு இந்த பக்கோ கிராஸ் பண்ணி என் பக்கத்துல வந்தா ஏன்னா ந நடுல வந்து ஒரு பெரிய கம்பி இருக்கு அவே அந்த பக்கோ நடக்குறது ரோடு நா இந்த பக்கம் நடக்குறது இந்த பாத்வே அந்த ஸ்மார்ட் சிட்டி இருக்குள்ள அந்த பாத்வே நடுவுல பெரியோர் நடுல பெரியோரு கம்பி இருக்கு
ஆ
இப்ப என்னச்சு நா அவே நடந்து வன்டு என்ன சொல்லிட்டு இருந்தானா நீ ஆட்டோ புடிச்சி போ பாலத் பாலத்க்கு மேலல்லா நடக்காத தயவு செஞ்சி ஆட்டோ புடிச்சிட்டுப்போ அங்க போயி காசு குடுத்துக்கோ ஆட்டோ பிடிச்சு போ பா பாலதுக்கு மேல நடக்காத நடக்காதன்னு சொன்னா
ஆ
அப்ப நா சொன்னே நீ நடந்துட் தானே இருக்க அப்டின் சொன்னப்போ இல்ல ஃப்ரெண்டு வன்டிருக்கா த்ரோ பண்றதுக்கே ஃப்ரெண்டு வந்துருவா நா அப்டி போய்கிறே நீ ஆட்டோ புடிச்சிட்டு போ வண்டியில பெட்ரோல் இல்ல அதனாலதா உன்ன கூட்டிகிட்டு போல தயவு செஞ்சி ஏ பாதி தூரோ வீட்டுக்கு வர பாதி தூரோ அவே வன்டா அப்டி தள்ளிட்டே வன்டான்
ஆ
அதுக்கப்புறோ ஆட்டோ புடிச்சுட்டு போ அப்டின்னா நா வந்து இல்ல வேணா வேணா வேணான்னு தா சொல்டு இருந்தே சொல்றதே கேட்காது நீ கூப்டது நா வந்த தானே நானே ஆட்டோ புடிச்சி போ தானே கேக்குறே என்ன உனக்கு எதுக்கு நடக்குற பாலத்துக்கு மேல நடக்காத ஏதாச்சு ஆயிரு நீ ஆட்டோ புடிச்சுப்போ அப்டின்னா
அ
அ அப்புறோ சேரி அப்டின் சொல்லிட்டு அவே அந்த பக்கோ கிராஸ் பண்ணி போய்ட்டா அவே கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவே ஃபிரண்டு வன்டா டோக் பண்றக்கு நல்ல வேல அவன பாக் பாக்ல அவே கிராஸ் பண்ணதுக்கப்புறோ அவே ஃப்ரெண்டு வர்றா நல்ல வேல அதுக்கப்புறோ அவ அவன த்ரோ பண்றன் அவன பாக்குறே
ஆ
த அவே அவே இப்டி என்னே பாக்குறா திரும்பி திரும்பி பாக்குறா ப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தனுக்கு தெரியு நா அவே ஏயா கூட வந்தேனு அவேந்தா கூ கூப்புட வந்தவ அப்புறோ வண்டியில த்ரோ பண்ண வந்தது மூணு பேரு மூணு பேர் ஒரு ஆக்சஸ்ல வந்தாங்க
ஓ சேரி
இருக்காங்க அவே திரும்பி திரும்ப என்ன பாக்குறா நா என்ன வந்து ஆட்டோல போனு அப்டின்ற கன்ஃபர்மேஷன்காக வேண்டி இந்த பக்க தாண்டி வந்து என்ட்ட சொல்ட்டு அந்த பக்க போய்ட்டு என்னயே பாக்குற என்னயே பாத்துட்டே இருக்கு நா போறே அப்டின் அவ கண்ல தெரிது பாத்து போன் அப்டின் சொல்றது கண்ல தெரியுது எனக்கி அவ்ள தூரத்துல அதுக்கப்புற அவ வந்து அப்டியே போயாச்சு நா என்ன பண்ணே உள்ள உள்ள உள்ளதான நடந்துட்
டி எங்கிட்ட சொன்னாங்க ஒருத்தங்க தாடியெலா வளந்துருச் சாமா
ஆமா தாடி வளத்திட்ருக்காங்க
இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அழகா இருந்தா தெரியுமா இது எப்பவோ ஆ ந அவங்களுக்கு வந்து தாடி இல்ல சரியா அப்போ வந்து உனக் நா சொல்லிட்ருந்தே ஒனக்கே ஒட்டு தாடி இருக்கு இல்லடி இத பத்தி பேசிட்ருக்கியா எனக்கு தெரிஞ்சு நம்ம க்ளாஸ்லயே நீ ஒருத்தந்தா தாடி வச்சு லூஸ்த லூஸ்தனமா சுத்திட்ருக்க முடி ரி இது இது பண்ணாத என்னப்போ ஐயோ இல்லையே உன்னோட ஃப்ரெண்டோட ஆளு தாடி வச்சி சுத்துறாங்கள ஆனா
ஃப்ரெண்டோட ஆளா
தெரியவுல அவுனுக்கு இப்ப வந்துட்டு சந்தமா இருந்தாங்ள அப்போ நா பாத்த அழகா இருந்தா நல்லா கெத்தா ஜம்முன் இருந்தா அப்டின்னா
இதெல்லா அவஞ்சொல்ட்ருக்கானா
அவ அப்ப சொன்ன இந்த மாரி சந்தமா இருந்தா அவுனுக்கு சூப்பரா இருந்துச்சு நல்லா ஜம்முன் இருந்தா பைய அப்டினா
தொட்டு பாத்த
டி இப்ப ரீசண்டா இருக்கற ஃபோட்டோ இருக்காடி
ரீசண்ட்டா இருக்கிற ஃபோட்டோ இல்லையே எங்கிட்ட ஒண்ணு இருக்கே இது வந்து இந்த பெருனாக் கி ஆனா அது ஃபோட்டோ கெடையாது அது என்னனா இன்ஸ்டன்ட் இருக்குல
ஆமா
சென்ட்ல இந்த பெருனாக்கு அ அவனோட ஃப்ரெண்டு வந்து அவன எடு த்து போட்டது அதனால அதுல க்ளியரா இருக்காது அனுப்ச்சி உடற
ம்
நா என்ன பண்ட்ட அது வந்து இன்னொரு ஃபோன்ல இருந்து அது ஸ்கிரீன்ஷாட் எடு க்க முடியாதுல இன்னொரு ஃபோன்ல இருந்து எடுத்த ஃபோட்டோ அது ஆ வந்துச்சு டப்புனு அவனோட இத பாத்தே அப்ப நா என்ன பண்ட்ட இன்னொரு ஃபோன்லர்ந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்ட அது இருக்கி அது வேணா சென்ட் பண்ற ஆன க்ளியரா தெரியாது நா சென்ட் பண்ற
அப்ப நாஞ்சொன்ன நீ போனனா உன்ன திடீன் பாத்தனா உன்ன பாத்தே ரொம்ப நாளாச்சு ஆனா எடைல பாக்கும்போது நல்லா அழகா நல் லா இருந்தா பாக்கவே சூப்பரா இருந்தா அவன் அப்டி சூப்பரா இருக்கான்ன சொன்ன ஒரு எத்த நல்லா ஜம்முன்ருந்தா
என்னடி அது ஜம்முன் அது அவுங்க அண்ண ரெண்டு பேர் தாடி வளத்துட்டாங்க இவனுக்கு வளக்கணு ஸ்கூலுக்கு போயி ட்ருந்ததனால தா வளக்காம இருந்தா இப்போ வந்து வளத்தி இப்டி தாடியே தா தொட்டுகிட்டே இருக்கனு ஏ அது வளந்தல அது இப்டியே போட்டு இப்டி சொரிஞ்சு கிட் நா என்ன குளிக்கலயா சொரியிதா உனக்கு அப்டி அதுக்கப்புற என்னாச்சி இங்க பாரு நா வீட்டுக்கு நா நடந்து வன்ட்ருக்க சரியா
ஆ
அந்த பக்க நா க்ராஸ் பண்ட்ட உள்ளே தான நடந்துட்ருக்கே அப்ப நா அந்த பக்க கிராஸ் பண்ட்டு அந்த வழில நடந்து வன்ட்ருக் க ஒரு ஆட்டோக்காரங்க ஒரு அண்ணா என்ன பாத்துட்டு எங்கமா போணனுனாங்க அண்ணா இங்க முன்னாடி போனு சொன்னொப்ப பால எறக்கி விட்டா போதுமாமான் கேட்டாங்க ட்ஸ் ஓகேணா அப்டின் சொல்லிட்டு என்ன அங்க எறக்கி விட்டாங்க காசு வாங்கல அவுங்க போற வழிதா சொல்ட் என்னை பாத்து அவங்களே தா வந்து கேட்டாங்க
இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல ஸ்கூல் போககு போது எனக்கு அந்த மாதிரிதா நிறய பேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஒருத்தாங்க ஆ ஏன் தெரியுமா காலையில தீடிருனு என் அண்ணனோட வண்டி ஏதோ ஆயிச்ச அப்படின்னா யூனிபாம் போட்டுதான் இப்ப புருக்கா போட அப்போ ஏன்னாயூனிபார் போட்டன்னா எங்க பிடிமிஸ் கண்டிப்ப அந்த வழியில போவாங்க கொண்டு போய் இரக்கி விட்டுருவாங்க ஸ்கூல கொண்டு கூட்டிட்டு போயிருவாங்க எங்க ஒரு டைம் வந்து என்னாச்சுன்னா இந்த ஆட்டோ நிறைய பேர் போவாங்கள அதுல வந்துட் ஒரே ஒரு பொண்ணு தான் நிக்கிது நினக்கிறேன் யுனிபார்ம் பாத்துட்டு வாமா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறனு சொல்லிட்டு அப்புடி கொண்டு போய் விடுவாங்க ரெண்டு மூணு டைம் அப்புடி போயிருக்கே
ஓ இது வந்து என்ன பாத்துட்டா அவுங்களேதான் அந்த ஆட்டோக்காரனவே தான் வந்து என கூட்டிகொண்டி போய் அந்த பாலத்து கிட் பாலத்து தணியா இறக்கி விட்டாங்க வேண ஆட்டோல போக ஆட்டோல போனு சொன்னான் ஆனா நான் வந்து கேக்குறே மனநிலைமைல இல்ல நா நடந்து போயிகலா அப்புடித்தா இருந் இருந்தோ இவனோட மன திருப்திக்க வேண்டி சரி அப்படின்னு மட்டு சொன்னே ஆனா அதுப்புற பாத்த ஆட்டோவே என்ன அவ அவங்கல வந்து கூப்புட்டு போயிட்டாங்க அதுக்கப்ப
வீட்டுக்கு நடந்து வறே வீட்டுக்குள்ள வந்து ஏறுறே எங்க அம்மா அந்த அடி அடி இது என்ன
அடிச்சுட்டாங்களா எது
ஆமா எங்க அம்மா வந்து அடிக்குது நான் என்ன பண்டே எங்க அம்மாவோட கையை தட்டிவிட்டு எங்க அம்மா புடிச்சி தள்ளி விட்ட
ஐய்யோ எதை வச்சி அடிச்சாங்க
கைல தான் எங்க அம்மா உட்காந்து அழு மணி பத்தாயிடுச்சு
ஓ மணி பத்தாச்சா அட லூசு ம்
எங்க அம்மா உக்காந்து பாத்த போபனையே வச்சிட்டு எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க நா உள்ள வரும்போது
ஆமா டி பயந்துட்டாங்கடி ரொம்ப
ஆமா எங்க அம்மா ரொம்ப எங்க அம்மா எங்க அம்மா பண்ண கூத்து நீ கேக்கணு
என்ன
எங்க அம்மா வந்து இது வேலை விட்டு வந்துட்டு டயட்லா எங்க அம்மாக்கு தூக்க வரல எங்க அம்மாக்கு தூக்க வராம எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா வந்து போய் படுத்தாங்களாமா தூக்க வரலாயமா ஒம்பது மணிக்கு என்ன கூப்பிட்டாங்க சரி எறைரைக்கோ எட்டே முக்காலுக்கோ என்ன மாதிரி கால் பண்ணாங்க
ம்
அப்போ நான் சொன்னமா இங்கே இருக்கே நான் வந்துடுவே ப்ரண்டு கூட இருக்கே நான் வந்துடுவே அப்டின்னுதா சொன்ன அதுக்கப்புற தா போன் ஸ்சுச் ஆப் எங்க அம்மா எனக்கு கால் பண்ணி பத்துருக்காங்க சுச் ஆப்னு வந்திருக்கு எங்க அம்மா நினைச்சிட்டாங்க எங்க அம்மா கால் பண்ணதுமே நான் வேணு வேண்டே அப்பறம் சுவிட்ச் ஆப் பண்ணிச்சிட்டே அப்புடின்னு நினைச்சிட்டாங்க
ஓ சரி
நான் யார் கூட போனேனு எங்க அம்மாக்கு தெரியாது
ஆ
ஏன்னா இந்த பிள்ள புது புள்ள அதனால தெரியாது அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணி ச்சு யாருக்கு எல்லாமொ கூப்பிடிருச்சு யாரு ஆறு ஏழு பேர்த்து கூப்பிட்டு வச்சருக்கிகு எங்க அம்மா யார் யாருன்ட்டு நான் சொல்றேன் நா சரி அப்பறமா சொல்றே நம்ம ஆறு ஏழு பேர் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க அம்மா கூப்பிட்டு ஒருத்தி கூப்பிட்டு நம்ப வீட்டு பக்கத்துல ஒருத்தி இருக்குறாலே நீ வீட்டுக்கு வந்தப்ப வந்தால்ல பஸ்ட் அவ்ளோதா எங்க அம்மா கூப்பிட்ருக்கு அவ என்ன
நம்ம கேங்கலேயே ஒரு ஒரு சரியான விஷம் ஒரு விஷம் குண்டுப்புள்ள அந்த பிள்ளையோட நம்பர குடுத்துட்டா அந்த பிள்ளையோட நம்பர கொடுத்து அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையிட்ட சொல்லி அங்க போன் சொல்லி இங்கே சொல்லி எப்பல்லமோ யாருக்கெல்லாமோ எங்கள் அம்மா அப்படி கால் பண்ணி வச்சிருக்கு ஒரு பட்ட பேத்தக்கு எங்கம்மா கூப்
பின்னல்லாம் பயோ இருக்காதா
ப பயோ இருந்தா சரி நா எங்கேயோ எவ கூடயே ஓடி போன மாதிரிங்க இத்தனை பேத்த கூப்ட்டு வச்சா நா வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்து பாக்குற அத்தன பேர் எங்கடி போ போன எங்கடி போண எங்கடி போண எனக்கு எப்படி இருக்கும்
டி அது ஆ உண் உண்மையாலுமே அந்த இடத்துல நீ இருந்து பாத்த தாடி தெரிய
தெரிஞ்சு எங்க அம்மா வந்து அழுதுட்டே தா என்ன நடிச்சதே அந்த புள்ள கூப்பிட்டு எங்க அம்மா வந்து அந்த குண்டு புள்ள இருக்குல அந்த புள்ளைய கூப்ட்டு எங்க அம்மா வந்து அழுட்டு டே சங்கடமா பே எனக்கு அவ எங்க இருந்தான் எங்க இருக்க மட்டு தெரிஞ்சா போதுமா அப்டின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டு அவளுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு எங்க அம்மா அழுட்டு பேசியிருக்கு அதுக்கப்ரோ என்னாச்சு நா வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்து பாக்ற அத்தன மெசேஜ் எங்கடி போன எங்கடி போன ந என்னமோ வேணு வேணுன்ட்டே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணானு எங்க அம்மா சொல்லுது மா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு நடந்து வரதுகு லேட் ஆச்சுன என்ன மா பன் ன்ரதே அப்படின்னு கேட்ட பெத்த வயிறுக்கு தாண்டி தெரியும் பெத்த பெத்த புள்ளை நீ காண நீ ஒன்னய பத்து மணி ஆயிட்டு கானாட்டி அப்படியே என்ய இருக்க சொல்ரியா நீ அப்படின்னு கேட்டுச்சு எங்க அம்மா அப்ரோ நா உட்கந்து பேசிட்டே இருந்த உங் கூட வந் தவங்கள எட்டு மணிக்கு வன்டாங்க நீ எங்க போன நீ எங்க போனன்னு எங்க அம்மா கேட்டுருச்சு பாரு எனக் கோவோ வந்துடுச்சு அப்போ நான் என்ன பண்ட்ட அங்க மாம்பழம் எங்கம்மா வாங்கிட்டு வந்துருந்துச்சா கூட நரச்சி வச்சிருச்சு தூக்கி ஒரு வீசு வீசிட்டு ரூம் கலான் கதவ சாத்திட்ட
அடப் பயித்திய காரியே
எங்க கதவு வந்து இந்த கதவு வந்து கொஞ்சோ கோளாறு எங்க அண்ணன் வந்து எங்க கதவ உடச்சு வச்சிருக்கா
ஆ தெரியு தெரியும்
இருந்து சாத்திட்டேன்னா வெளிய ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிய எடுத்துட்டா என்னால தொறக்க முடியாது
ஆ
நா உள்ள வந்து சாத்திட்டன்னா எங்க அம்மா வேனு வேனுன்ட்டு வந்து அந்த கம்பிய எடுத்துடுச்சு
அதா
முடியாது என கதப்பட்டு தட்டத்தட்டுன் தட்டுறே எங்க அத்த இருந்தாங்க எங்க அத்த இருந்த கதப்பட்டு தட்டு தட்டுனு தட்ர எங்க அத் தா எங்க அம்மாட்ட இந்த கம்பி குடுரி குடுரி குடுரினு அத்தனா தடவ கேக்குது எங்க அம்மா வாசி புடிச்சு குட்டுக்கவே இல்ல நா என்ன பண்ட்ட இந்த பக்கம் அந்த ஹேண்ட் அந்த பக்கம் ஹேண்டில் பார் உடஞ்சதுனால தா இந்த பிரச்சனை இந்த பக்க ஹேண்டில் பார் இருக்குல அந்த ஹேண்டில் பார உடச்சி உட்டுட்ட நா கதவு தட்டு தட்டுனு தட்ன எங்க கே்கவே இல்ல வேணு வேணுன்டே கொடுக்காம இருந்துச்சு நா வேணு வேணுன்டே பண்ணிட்ட புச்சு ஒரு அம்த்தி அம்த்தி அதோட இந்த பக்கோ ஹேண்டில் பாரயு உடச்சுட்டுட்டு
ஆ
அதுக்கப்ரோ என்னாச்சு எங்க அம்மா எங்க அத்த எங்க அம்மாட்ட கத்தி கத்தி அந்த கம்பி வாங்கிருச்சு கம்பி வாங்கி உள்ள வெச்சிருச்சு உள்ள வச்சு நா அப்போ எங்க அத்த தொற அப்படின்ச்சா அப்போ நா சொன்ன ஆ எனது அந்த கம்பி வச்சட்டு இப்ப வச்சுட்டு ஒன்னு பிரயோ ஜோன இல்ல நா இந்த பக்கோ உடச்சுட்ட இனி அங்கிருந்து தோறக்க முடியாது இங்கிருந்து தோறக்க முடியாது அப்படின்ட்ட
அட லூசு
துறக்க முடிய இங்கது தோறக்க முடியாம ஆயிருச்சு
ஆ
டி ஒரு நிமிஷோ இரு செகண்ட் கால் வருது யாருன்னு கேட்டு கூப் பர இரு நா குப்புர